வணக்
வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கா தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நானும் நல்லா இரு ஏன் தோழி சாப்பிட்டீங்களா
ஆஹ் சாப்பிட்டாச்சு தோழி நீங்க சாப்ட்டீங்களா ம் தோ இன்னிக்கு என்ன பேச லா தோழி
என்னங்க தோழி
இன்னிக்கி என்ன பேசலா தோழி
தோழி எதாவது ஒரு டாபிக் வந்து கோயில பத்தி பேசுவோமா
ம் கண்டிப்பா தோழி பேசலாமே
ம் கோயிலுக்கு வந்து அதிகமா வந்து அந்த ஜோடனோ பண்ணுவாங்க பாத்தீங்களா அலங்காரம் பண்ணுவாங்கள
ஆமா ஆமா தோழி அலங்காரம் பண்ணுவாங்க
ஏன் தோழி அந்த எண்ணயெல்லாம் ஊத்தி அலங்காரம் பண்றாங்க அது பத்தி கொஞ்சோ தெரிஞ்சா சொல்லுங்க
ஊத்தி அலங்காரம் பண்றாங்களா தோழி
ஆமாங்க தோழி இந்த வெளக்கெண்ணலா ஊத்துவாங்க
ஆமா ஆமா சீக்காயெல்லா போட்டு ஆம்மா எண்ண ஊ த்தி சீக்கா போட்டு இது பண்ணுவாங்க ஒரு கெட்ட சக்தியெல்லா சாமிய விட்டு கடவுள விட்டு போறதுக்காகயிருக்குமோ எனக்கு கரெக்டா தெரில தோழி இப்போ நம்ம எண்ண தேச்சு குளிக்குறதோ அதான காரணோ எதாவது நம்ம மேல எதாவது தீட்டு எதாவதுயிருந்துச்சு அப்டின்னா அது நம்பள விட்டு போணோ அப்டின்டு நம்ப வெய்ச்சு குளிப்போம் இப்ப வாரத்துல ரெண்டு நாள் தலைக் குலிக்கு றது அது சூட்டுக்காக குளிக்குறது இப்ப நம்ம குடும்பத்துல எதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஒரு கெட்ட விஷயம் நடந்துடுச்சு அதுலயிருந்து நம்ப மீண்டு வரோனா அதுக்கு நம்ம எண்ண தேய்சு குளி ச்சுட்டு அப்பறோம் புதுசா ஆரம்பிக் கிறோ அதனால கடவுளுக்கோ அதே இத வெச்சு பத்தி கடவுள் மேல எதாவது தீட்டோ எதாவது ஒரு ஒரு கெட் ட சக்தியி ருக்கு ஒரு நெகட்டிவ்யிருக்குதுன்னா அது இத வெளியில எடுக்கறத்துக்காக அப்டி பண்றாங்கன்னு நெனைக்குறே தோழி எனக்கு கரெக்டா தெரியல ஆனா
செரிங்க ஒன இத்துவே ரொம்ப எப்டி சொல்றது கரெக்டா இருந்த மாரிதா இருந்துச்சு தோழி என்ன சொல்றது சரிங்க தோழி நீங்க வந்து அதிகமா விரும்பி சாமி கும்பிடுவீங்களா ஒரு சாமி வந்து நமக்கு அதிகமா வரம் கொடுக்குற மாதிரி நமக்குள்ள ஒரு ஃபீல் ஆகும்ல்ல அந்த மாரி நீங்க
நான் நாகவல்லி அம்மன ரொம்ப இஷ்டமா கும்புடுவேன் தேவி தோழி எப்படின்னா ஏதாவது ஒரு குறை இருக்கு என் மனசுல ஒரு கஷ்டம் இருக்கு ஏதோ ஒன்ன ஒரு சின்ன விஷ் ஏ கூட வெச்சிக்கோங்களே படிக்கும்போது கூட ஒரு எக்ஸாம் நான் ஒழுங்கா பண்ணல அட்லீஸ்ட் அதுல பாஸ் மார்க்காவது பான் வாங்கணும் அப்டினா நானு சாமிய கும்பிடுவேன் கும்பிட்டா பாத்தீங்கன்னா அது ஏதோ ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ரூபமா வந்து அந்த எக்ஸாம் வந்து கேன்சல் ஆயறதோ இல்லன்னா எப் எப்படியோ எப்படியோ அந்த எக்ஸாம்ல ஏதாவ தப்பு பண்ணி பக்கத்துல உங்கள கேட்டாவது எழுதியாவது அந்த எக்ஸாம்ல ஒரு ஜஸ்ட் பாஸ் ஆவது ஆயிடுவேன் சோ அப்பலேருந்தே பாத் பத்தீனா ஒரு கடவுள் மேல அந் ஒரு இது இருக்கு கடவுள் கிட்ட போய் நம்ம ஒன்ன ஒரு என நம்மன் கிட்ட கிட்ட போய் நம்ம நாடி டோன்னா அந்த அம்மன் வந்து கைவிட மாட்டாங்க அப்படியாது நம்மள காப்பாத்திடுவாங்க ஆ ஏதாவது ஒரு காரணம் வந்து அந் இந்த தேர்வு தள்ளி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்ல அண்ணேக்கே நடந்து எனக்கு எத் ஏதோ ஒரு ஏதே ஒரு நண்பர் மூலியம்மா ஏதோ ஒரு ரெண்டு மூணு கொஷின்னு ஏதுன் நமுக் முக்கியமா வருமோ அத பத்தி அவங்க சொல்லிறாங்க அத வச்சு நான் டெவலப் பண்ணி எழுதியோ இல்ல அங்க போய் கேத்து எழுதியோ எப்படியோ ஒண்ணு நான் வந்து அந்த ஒரு ஹம் தேர்ச்சி பெற்றா மாரி ஒரு நிலம எனக்கு வந்துரும் அப்பைல இருந்தே ஒரு விஷயம் வச்சு ந்த ந்த பள்ளி முடிச்சு கல்லூரி முடிச்சு கல்யாண ஆயி கூட ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வரும்போது இந்த மாரி ஒரு கஷ்டம் இருக்கு நம்ம போய் கடவுள நாடிட்டோம்னா ஒரு அம்மா வந்து எதுனாலும் அத கரெக்டா பண்ணி நம்மளுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏ பத்தி குடுத்துருவாங்க அதனால நாகவல்லி அம்ம நாடி போனோனா நம்மளுக்கு ஒரு சாந்தம் கெடைக்கும் நம்ம மனசு நம்ம வாழ்க்கையிலயே ஒரு சந்தோஷம் கிடைச்சிரும் தொழி அதனால நான அந்த அம்மனை நல்லா நம்புவேன் தொழி நீங்க தொழி நீங்க சொல்லுங்கள நீங்க யார ந்த சாமி உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா போய் நிக்கறது அவரு அவங்க வந்து கைவிடாம அவங்க வச்சிருக்குதுன்னா அது எந்த கடவுளா இருக்கும் தொழி
துளி எனக்கு வந்து முருகன் சாமி மேல அவ்ளோ நம்பிக் க்க ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாரி அப்ப அவையும் ரொம்ப புடிக்கும்
ம் ம் ம்
எனக்கு வந்து எப்டின்னா நான் கேட்ட வரம் உடனே குடுக்குற மாரி ஒரு பீல் ஆகும்
ஆமா செரி ஆமா
அதனால அந்த ரெண்டு சாமியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மன் பிடிக்கும் ஆன கோயிலுக் போவேன் வருவேன் சாமி கும்புடுவேன் அப்டிதான்
ஓ ஓ
செரிங்க சொல்லுங்க தொழி
சொல்லுங்க தோழி இப்ப தக்காளி எப்டி வைக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்லி் கொடுக்குறீங்களா தோழி
என்ன தோழி தக்காளி குழம்பா
சொல்லி ஒரு மூணு விதமான தக்காளி குழம்புன்னு சொல்றாங்க அதுதான் எந்த மாதிரனு உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லி கொடுங்க
ம் தக்காளிக் குழம்புன்னா நம்ம வெறும் தக்காளி தொக்கு நான் செய்வேன் தோழி தக்காளி குழம்பு கூட எனக்கு தெரியாது கார குழம்பு செய்வோம் தக்காளி தொக்கு செய்வோம் இல்லலன்னா தக்காளி குழம்புலயே வந்து முட்ட ஊத்தி செய்வோம் தொழி நாங்க இப்போ சப் சப்பாத்திக்கலாம் அது நல்லா இருக்கும் அது எனக்கு வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு நான கல்யாணம் ஆகி போய் எங்க மாமியார் கிட்ட தான் கத்துக்கிட்டேன் அந்த ஒரு ரெசிபிய இஸ் நம்ம பண்ற மாரியே தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கிட் இஞ்சி பூண்டு எல்லாம் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்குன அப்பறம் கொஞ் தண்ணி ஊத்திட்டு நல்லா அந்த தண்ணி கண்ணி கொஞ்சம் நல்லா குழம்பு இது மாரி வந்த உடனே நல்லா கொதிச்ச உடனே கடைசியா ஒரு முட்டையோ ரெண்டு முட்டையோ இப்ப நாலு பேர்னா ஒரே ஒரு முட்ட ஊத்தினா போறும் முட்ட ஊத்திட்டோன்னு வச்சுக்கோங்களாம் ஊத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி கலந்தோம்னா அந்த குழம்பு அப்டியே திக்காயிடும் தோழி அந்த முட் முட்டவாசம் போற வரைக்கும் கொஞ்சம் நல்லா அதுலயே கொதிக்க விட்டோம்னா அது அப்படியே குழம்பு வந்து நல்லா திக்காாயிடும் தோழி சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும் தோழி ந நான் வந்து அது பண்ணுவேன் சப்பாத்தி திக் மீதிபேத்துக்கு பாத்தீங்கன்னா தக்காளி தொக்கு பண்ணுவாங்க இல்லையா வெங்காயம் இதே மாதிரிதான் எண்ணெய ஊத்தி எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு போட்டு மிளகத்தூளு மஞ்சத்தூளு மல்லித்தூள் எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுல தண்ணியே ஊத்த மாட்டாங்க கொஞ்சோம் தண்ணி தெளிச்சிட்டு நல்லாஎன்ன ஊத்தி என்ன ஊத்தி வதக்குவாங்க அது தக்காளி தொக்கு மாரி அதுவும் சப்பு சப்பாத்திதுக்கு நல்லா இருக்கும் தோசைக்கு இன்னும் நல்லா இருக்கும் அது பண்ணுவேன் தொழி நானு இந்த ரெண்டு பண்ணுவன் இதலாம் முட்ட குழம்புமும் இது இதே மாதிரிதான் முட்டையை வேக வச்சு அப்படியே அதுல லைட்டா முட் முட்டயை மட்டும் கட் பண்ணி அது உள்ள போட்டுருவேன் லைட்ட அறுத்த மாரி போட்டுருவேன் எனக்கு முட்டவ அது இதெல்லாம் பண்ணுவது தோழி எனக்கு தக்காளி குழம்புனா அது என்னன்னு தெரியல தோழி எனக்கு
இப்ப தக்காளி கொளம்புலாம் எப்படி சொல்றது ஒவ்வொருதங்க குக்கர்ல வேக வச்சு சிஸ் செய்ராக தப் தக்காளிய ஆனா நான செஞ்சது கெடையாது ஆனா அப்டி சொல்றாங்க தக்காளிய வேக வச்சு ஒரு முண்ணு தக்காளி எடுத்து என்கிட்ட ஒரு அக்கா ரேசிபி சொன்னங்க ஹுன் பத்து தக்காளி குக்கர்லப்போட்டு வேக வச்சுக்கணுமா அந்த தக்காளி வேக வச்சதுல வந்து என்ன பண்ணனும் புழிஞ்சு விட்டுக்கணும மா ஒரு பாத்திரத்துல போட்டு புல்லுஞ்ஜு வச்சுக்கணுமா வெங்காயம் பச்சமிளகா கருவூ புள கோத்தமல்லி லாம் அறி்ஞ்சு வச்சக்கணுமாம்மா பூண்டு நசுக்கி வச்சுக்கணுமா அப்புறமேட்டுக்கு என்ன திக் கடுகு போட்டு அந்த வெங்காயத் அத்தபோட்டு நல்லா அந்த பிரவுன் கலர்ல ஆக்குங்க அதுக்கப்பறம் ஒரு பச்ச மிளகா கீரி போட்டு பூண்ட கீரி போட்டு டுவதக்கி விட்டு அந்த தக்காளி வெந்த வளித்தண்ணிய ஊத்தி
உம்ம்ம் உம்ம்ம் உம்ம்ம்
ம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சிக் சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி பதமா இருக்குமாம்மா கெட்டியாக வராதாம்மா தண்ணி பதமா இருக்குமா அப்பயே வந்து நம்ம அத ஆஃப் பண்ணி ஏரை ஆண்டிவச்சூடோனா தோசைக்கு இட்லிக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க
ஆஹ்ஹ் இது வந்து இந்த ரோட்டு பக்கம் தக்காளி சட்னி போடுறாங்க தோழி நெட்லல்லாம் இந்த ரோட்டு சைடு இந்த தள்ளு வண்டியல்லாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா ஒரு விதமான ஒரு தக்காளி சட்னி இந்த கார தோசைக்குல்லாம் தருவாங்க கார சட்னி அப்புடின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல அரைக்கிற காரச்சட்னி வேற மாரி இருக்கும் நம்ம தள்ளு வண்டியில இந்த ஹோட்டல்ல எல்லாம் இருக்கிற அந்த கார சட்னி வேற மாரி இருக்கும் அதுல கூட ஒருத்தவங்கள கேட்கும் போது எனக்கு இந்த மாதிரிதான் சொன்னாங்க தோழி குக்கர்ல விசில் விட்டுட்டு விட்டு அதை அப்படியே நசுக்கி அதை அப்படியே ஊத்துறாங்க அரைச்சு கூட ஊத்துறாங்க சில பேர் அப்படியே ஜார்ல போட்டு அதுவும் கிட்டத்தட்ட இதே மாரிதா இருக்கு
ஆனா உம் தக்காளியே பச்சையா வேக வச் ச்சு செய்ய சொல்றாங்கள அதுக்கு நம்ம அரிஞ்சு போட்டு செய்யலாம்ல அது கொஞ்சம் இரு அக்கா நீங்க செஞ்சிருக்கீங்களா என்னனு கேக்குறேன்
நான் கேள்விப்பட்டிருக்க தோழி இந்த மாதிரி நான் வேக வச்சு அரைச்சு மிக்சியில போட்டு அரைச்சி வச்சிருவாங்க அரைச்சிட்டு அத அப்டியே வெங்காயலாம் போடவே மாட்டாங்க தோழி அப்படியே தக்காளி மட்டும் போட்டு பண்ணுவாங்க இன்னொரு தக்காளி சட்னி எனக்கு தெரியும் தோழி நம்பர் ட்ரிப் மாரி எங்கனா போறோன் வச்சு வச்சுக்கோங்களேன் இப்ப ட்ரெயின்ல நம் போறோம்னா நம்மளுக்கு அன்னைக்கு நைட்டு் சாப்பிட அடுத்த நாள் சாப்பிடறதுக்கு டிஃபன் எடுத்து போல்லையா அதுக்கு வந்து நம்ம இட்லி மட்டும் ஊத் ஊத்தி வச்சிட்டு அந்த மாரி சட்னி செய்வாங்க தோழி அது எப்புடினா வெங்காயம் தக்காளி மட் மட்டும்தா ஒரு பத்து தக்காளி பதினஞ்சு தக்காளி நல்லா அறிஞ்சிட்டு பெருசு பெருசாவே எண்ண கொஞ்சோண்டு ஊத்திட்டு ஒரே ஒரு கொஞ்சோண்டு மிளகு மிளகு இல்ல தோழி கடுகு மட்டும் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டு இந்த தக்காளி மொத்தத்தையும் அதுல போட்டுருவாங்க புளியும் போட்டுருவாங்க காஞ்ச மிளகாவும் போட்டு ட்டுருவாங்க தோழி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சோன்டு உப்பு போட்டுட்டு நல்லா அந்த தக்காளி வதக்கி வதங்குற வெறிக்கோ அத நல்லா கொதிக்க விடுவாங்க தோழி வதங்குற இது நல்லா விட்டுட்டு அது நல்லா வாதங்குன ஒடனே என்ன பண்ணுவாங்கன்னா அது ஆருநேன அப்டியே மிக்சில போட்டு அரச்சுடுவாங்க தோழி
செரிங்க தோழி
திருப்பியோ கடாயில வந்து நல்ல நல்லெண்ணய ஊத்திப்பாங்க நெறிய நல்லெண்ண ஊத்திப்பாங்க அதுல திருப்பியோ கடுகு போடுவாங்க கருவேப்பில்ல போடுவாங்க உ கருவேப்பில்ல போட்டு இந்த அர ச்ச தக்காளி பேஸ்ட் ட வந்து அப்டியேயெடுத்து அந்த எண்ணையில ஊத்திருவாங்க தோழி ஊத்துன்னே பாத்தா நல்லா அப்டி கொதிச்சு கொதி திச்சு கொதிச்சு வரும் அந்த எண்ணல்லா அப்டியே கசிஞ்சு வெளியில வரும் பாருங்க தோழி அப்ப நம்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணி அவ்வளதா இது பாத்தீங்கன்னா ஒரு வாரோம் வரிக்கும் நல்லாயிருக்கும் தோழி இப்ப எங்கன்னா வெளியில போறாங்க வெளிநாட்டுக்கு போறவங்கல்லா இது செஞ்சு எடுத்துட்டு போறாங்க தோழி
அப்டியா தோழி சரிங்க தோழி
உம் உம் சேரிங்க தோழி உம்
நேரம் முடிந்துவிட்டதா
ஆமா தோழி
தோழி நன்றி தோழி அடுத்த கால்ல பேசலா ஆஹ் நன்றி தோழி